ஓ பி கி யா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கா சாப்பிட்டீங்ளா
சாப்ட்டோ தோழி மதியோ எங்க வீட்ல பாத்தீங்கன்னா முட்டை கொழம்பு ஒங்க வீட்ல என்ன சாப்பாடு
புளி கொழம்பு தோழி
புளி கொழம்பு இந்த வெயில்ல புளி கொழம்பா ஏற்கனவே இது காரமாருக்கு வெயிலு அதிகமாருக்கு
ஆமா ஆமா அதுல இல்ல காரம் வந்து அதிகமா சேக்க மாட்டோ சும்மா கொஞ்சமாதா சேத்துப்போ
புரிது புரிது தோழி ஆனா நாங்க பாத்தீங் நா மொட்டமாடில உக்காந்து காத்து வாங்கிட்ருக்கே நீங்க
ம் நானு தா தோழி ஏன்னா வெயில் நேரத்துல இப்ப உள்ள இருக்க முடில
ஆமா ஆமா தோழி நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்ளா இல்ல தனி குடும்பமா இருக்கீங்ளா தோழி
நா வந்துட்டு ம் தனி குடும்பமாதா இருக்கோ ஆனா தாத்தா பாட்டி நாங்கல்லா இருக்கோ என்னமா
அ தாத்தா பாட்டி நீங்க வேற யாரு இருக்காங்க
ம் அவ்ளோதா
கொழந்தைங்க சவுண்டெல்லா கேக்குதே
அது வந்துட்டு நா இங்க இங்க ஊருக்கு வந்துருக்கே அதனால
ஆ லீவுக்கு ஊருக்கு போயிருக்கீங்ளா கோடை விடுமுறைக்கு
இல்ல இல்ல ஆமா ஆமா இப்ப வ ஒரு ரெண்நாள் தா ஆவுது மறுப் மறுப்டியு வீட்டுக்கு போய்டுவோ
ஆமா இப்பல்லா ஸ்கூல் தொறக்க போறாங்க காலேஜ் எல்லா வந்து தொறக்க போறாங்க
ஆம் ஆமா ஆமா
ஆ அப்புறோ தோழி கோடை விடுமுறைக்கு எங்கெல்லா போனீங்க
எங்கேயு போல தோழி வீட்ல இருக்கிற வேலைக்கே நேரோ சரியா இருக்கு
அப்படியா தோழி வீட்ல என்ன மாதிரியான வேலைகள்லா பாப்பீங்க
காலையில எழுந்திருச்சி ம் தீ போட்டு தர்புல் குடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாமத்தெல்லா கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறோ வந்துட்டு துணியல்லா தொவச்சி போட்டுட்டு அப்பறோ துணி கிடந்துச்சுனா மடிச்சி போட்டுட்டு போய் வீடெல்லா கூட்டிட்டு அப்பற களம்பி ஒரு ஒரு வகுப்புல சேந்திருக்கே தோழி அதுல அதுக்கு போயிடுவே
என்ன வகுப்பு தோழி படிக்கிறீங்க
இந்த மடிக்கணினி அதுக்கு
சிறப்பு வகுப்பா
ஆ இல்ல மடிக்கணினி சொல்லி தருவாங்கல்ல
அதுலதா தோழி எந்த பிரிவுல எந்த பிரிவுல தோழி படிக்கிறீங்க
அது இப்பதான் நா அந்த அந்த முதல் நிலையிலே இருக்கே இப்பதா நா சேர்ந்து இப்ப இப்ப இந்த லீவுங்கன் இந்த விடுமுறங்கிறதுனால இப்ப நா சேந்திருக்கே இனிமேதா எல்லாமே இது பண்ணனு ம்
புரியுது புரியுது தோழி அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தட்டச்சு சேரலா இல்லையா தட்டச்சு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மடிக்கணினியோட இருக்குற அந்த எண்கள் எழுத்துக்கள் எல்லாமே இயக்கறதுக்கு உங்களுக்கு சுலபமா இருக்கு இல்லையா அ
ஆ ஆமா தோழி அது இப்பதா இனிமேதா போக போகதா சொ சொல்லி தருவாங்க இப்பதானே நாங்க இப்பதானே சேந்திருக்கோ முத முதல்ல உள்ளத சொல்லி தன்டுதா அதுக்கப்பறந்தா
எனக்கு புரியுது தோழி நீங்க வந்து மடிக்கணினி கத்துக்கறத விட முதல் ஆ ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா நீங்க போய்ட்டு இது ப கத்துக்கோங்க தட்டச்சு பயிற்சி வந்து கத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்துல நீங்க அரசு யோ இல்ல நீங்க வேற எதாவது வேலைக்கோ நீங்க ஆ மெனக்கிடும்போது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு நீங்க வந்து இந்த கோடை விடுமுறை போக
அந்த வகுப்பு நா முடிச்சிட்டே தோழி அந்த வகுப்பு நா முடிச்சிட்டே
ம்ஹு
ஆ அதுல ஆங்கில முடிச்சிருக்கே அதுனால வந்துட்டு இவ இப்ப இந்த இது போயிட்டு இருக்கே
நீங்க ஆங்கிலம் வந்து இளநிலை முடிச்சிருக்கீங்களா இல்ல முதுகலை முடிச்சிருக்கீங்களா அதுல
இளங்கலை முடிச்சிருக்கே
இளங்கலை நீங்க எந்த பிரிவு தோழி வந்தீங்க அ மு முதலிடமா இரண்டாம் இடமா இல்ல டிஸ்டீங்ஷன்னா
அதெல்லா இல் இல்ல தோழி நா வந்து ஒரு ஒரு சாதாரணமாதா படிப்பே
சரி தோழி எனக்கு புரியுது உங்ளுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லா புடிக்கு தோழி
எனக்கு வந்துட்டு நா இனிப்பு வந்து சாப்ட மாட்டே தோழி யா இனிப்பு வந்து சாப்ட கூடாதுல்ல அது அதுனால நா சாப்ட மாட்டே ஆனா அப் ஆனா நா சாப்ட்டுட்டு இருந்தப் போ வந்துட்டு இந்த கல்ல மிட்டாய் சாப்டுவே அது வந்துட்டு நமக்கு நல்லது கூட அப்புறோ வந்துட்டு அது இப்ப இருக்கிற பொருள் எல்லாமே கொஞ்சோ கெமிக்கலா இருக்குல்ல இதுன்னா கொஞ்சோ எனக்கு தெரிஞ்சு விக்குமேக்கி இது வந்துட்டு எந்த ஒரு அ ரசாயனமு கலக்கலன் நெனைக்கிறே அதனால நா அத சாப்டுவே
சரி தோழி இப்ப எனக்குல இனிப்பு வகைகள்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி கடலை மிட்டாய் சாப்டுவே பால்கோவா சாப்டுவே ஹல்வா சாப்டுவே அப்புறோ பாத்தீங்கன்னா சந்திர கலான்னு ஒரு இனிப்பு வகை இருக்கு அது சாப்டுவே எனக்கு இனிப்பு வகையில நெறைய அதிரசம் புடிக்கு உருண்டை இருக்கு இல்லையா அந்த எள்ளு உருண்டை சீனி உருண்டை ரவா உருண்டை இதுல்லா பாத்தீங்கன்னா நம்ம வீட்லல்லா பண்டிகை காலத்துல செய்வாங்க தீபாவ ளி இந்த மாதிரியான நேரத்துல செய்வாங்க அது எல்லாமமே நா சாப்ட்ருக்கே அது போக பாத்தீங்கன்னா சோமாசன் சொல்லுவாங்க அ சோமாசானா நாம கடைல சம்சா சாப் ட்ரோ இல்லயா அதே மாதிரி அதுக்கு ஆமா அந்த பூரணம்ன் சொல்லுவோ நாங்க அந்த பூரணம் பாத்தீங்ன்னா அதிகமா தேங்கா எள்ளு பொட்டு கடல ஜீனி இது எல்லாத்தயு வச் தா நாங்க அத வந்து ரெடி பண்ணுவோ அத வெறுமையா சாப்ட்டாலு நல்லா இருக்கு இல்ல அந்த சோமாசா குள்ளார வச்சு சாப்ட்டாலுமே நல்லா இருக்கு
ஆமா ஆமா நானு அது சாப்ட்ருக்கே
எனக்கு இந்த மாதிரியான இனிப்பு வகைகள்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப புடிக்கு அப்புறோம் பாத் தீங்கன்னா லட்டு புடிக்கு ஆ லட்டுலே பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான லட்டு இருக்கு அ அது பேரு தெரியல ஆனா அந்த கலர் வச்சு நா கண்டுபிடிப்பே
ஆமா ஆமா ஒன்னு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு இன்னொன்னு வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குமே
ஆரஞ்ச் கலர்ல இருக்கு அது சாப்டுவே அப்புறோ பாத்திங்கன்னா அ அது பாத்தீங்ன்னா ஸ்பெஷல் லட்டுன் சொல்லுவாங்க அது ச அது புடிக்கு அந்த மாரி நெறைய இனிப்பு வகைகள் புடிக்கு எனக்கு
அந்த ஆரஞ்சு கலரு லெட்டு வந் ஆ ஏ தோழி அ ஏ அது நல்லாதான இருக்கு
ஆனா எனக்கு சாக்லேட் தவர மீதி எல்லா ஸ்வீட்டுமே பிடிக் இப்போ சாக்லேட்ல அதிகமா இனிப்பு போடுவாங்க மீதி எல்லா ஸ்வீட்டயு பாத்தீங்ன்னா பால் அ இனிப்புன் சொல்லுவாங்க வெறும் பாலுலே செய்றது அது பிடிக்கும் மில்க் ஸ்வீட்டுன் சொல்லுவாங்க அது ல அதுதான் பிடிக்கு எனக்கு வெறு ஜீனில வெள்ள இல்ல இதுலலா செய்றது எனக்கு அவளதா பிடிக்காது
ஓ அப்படியா
ஆமா மத்தபடி கார வகைகள்லா புடிக்கும் அதுல பாத்தீங்கன்னா முறுக்கு புடிக்கோ காராச்சேவு பிடிக்கோ மிக்சர் புடிக்கோ உங்குளுக்கு எந்த மாதிரியான கார வகைகள்லா புடிக்கோ
வந்துட்டு இந்த சீட புடிக்கோ சீடலா சீட செய்வாங்கள அதுல காரோ அதெல்லா போட்டு செய்வாங்கல அது எனக்கு புடிக்கோ ரொம்ப அப்பறோ வந்துட்டு அந்த முறுக்கு புடிக்கோ அந்த தீபாவளிக்கு சுடுவாங்கல அந்த முறுக்கு புடிக்கோ
ம் ஹு
அதுக்கப்புறோ வந்துட்டு இந்த மிக்சர்லயே இந்த பொட்டுக்கல்ல அந்த மாரி நறையா போட்டுருக்கோல அந்த மிக்சர் புடிக்கோ அவளோதா மத்தபடி அப்புடி ஏறோ ம் இது சாப்புட மு
உம் நீங்க சுற்றுலாலா போனீங்களா தோழி உங்குளுக்கு எந்த எடம் மிகவும் பிடிக்கோ சுற்றுலா தலங்கள்ல
அதுல வந்துட்டு நா ம் கோயிலுக்கு தா அதிகமா போயிருக்கே ஏன்னா வந்துட்டு
சொல்லுங்க
ம் இப்ப எல்லாரோ குடும்பத்தோட போறோ அப்டீன்னாக்கா ஒரு கோயிலுக்குதா போற மாதிரி இருக்கு இப்ப சமீபத்துல நா எங்க கோயிலுக்கு போனேன்னா வந்துட்டு இங்க இந்த திருவாரூர் பெரிய கோயில்டுல அங்க போயிருக்கே
புரியுது புரியுது தோழி அந்த கோவில் தா இருக்கறதுலே ஆசியாவோடே மிகப் பெரிய கோவில்னு கேள்விப்பட்டே அது உண்மையா
ம் ஆமா நம்ம வந்துட்டு ஆமா பெரிய கோ நம்ம உள்ள போனாலு நமக்கு வெள்ல வரதுக்கு திரும்ப வழி தெரியாது அது ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலு ஆ நாலு வாசல் இருக்கோ அதுல
உஹும் நாலு வாசல்னா எந்தெந்த வாசல்ன்னு தெரிஞ்சுக்கலாமா
இந்த இந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லுவோம்ல அதுல நாலு நாலு சைடுமே நாலு இதுமே நாலு வாசல் இருக்கோ
புரியுது புரியுது தோழி அந்த நாலு வாசல் வழியாவோ நம்ம போகலாம் வரலாம் கரெக்டு தானே ஆ அங்க பாத்தீங்கன்னா கொளத்துக்கு நடுவுல கூட ஒரு கோவில் இருக்கே அது எந்த
ஆமா
அது எந்த கோவில்
அது வந்துட்டு கொளத்து நடுவுல வந்துட்டு அந்த கோயில்தா திருவாரூர் பெரிய கோயிலுக்கு நடுவுலதா கொளத் அந்த தெப்பம் தானே சொல்றீங்க கொளத்துக்கு நடுவுல கூட அப்பப்போ தெப்போலா வெப்பாங்களே ஆமா திருவாரூர் பெரிய கோயில்தா அது
அந்த கொளத்துக்குள்ளார இருக்கற கோவிலுக்கெல்லா அலோ பண்ணுவாங்களா போலாமா நம்பலா
நம்ம போவோ அது எப்ப போலானா அந்த தெப்போ தெப்போ நடக்கோ இந்த தேருக்கு கொஞ்சோ நாளைக்கு முன்னாடி இல்ல அப்போ அப்டீன்ட்டு தெப்போ நடக்கோ அப்போ நம்ப போயிக்குலா அங்க அதுல வந்துட்டு அ எல்லாரு நம்ம நம்ம குடும்பத்தோட போலா ஆனா என்ன கொஞ்ச கூட்டமா இருக்கு ஏனா எல்லாருமே அதே நேரத்துல தானே வருவாங்க
ஆமா
அதனால கொஞ்ச கூட்டமாருக்கு
புரியுது புரியுது தோழி நானுமே வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அந்த கோவிலுக்கு வரே எனக்குமே சின்ன வயசுல இருந்து ஆசை தா ஆனா இது வரைக்கு ஒரு தடவ கூட நா அந்த கோவிலுக் போனதில்லை கண்டிப்பா வர தோழி வாய்ப்பு இருந்தா பிறகு பேசலா தோழி நமக்கு குடுக்கப்பட் ட டைம் வந்து முடிஞ்சிருச்சு நன்றி தோழி
ம் நன்றி தோழி